அ நாக்கு போன் பண்ணு நென ச்சா நீங்க பண்ணிட்டீங்க நம்ப வந்து பழைய மரபுகள பத்திலா வந்துட்டு நம்ளோட அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லும் விதமா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்லான் நனச்சிட்ருக்க இப்போ மரபுகள்னோன நம்ப அந்த காலத்துலந்து நம்ம பொதுவான அதாவது மதம் ரீதி யா இல்லாம பொதுவான மரபுகள்லா நம்ம முன்னோர்கள் நமக்கு நெறையா சொல்லிருப்பாங்கல்ல அதெல்லா உங்களுக்கு ஞாபகோ இருக்குங்களா
ச்சு மரபுகள்னு சொல்றப்ப எனக்கு எந்த மரபுகள் நீங்க சொல்றீங்கன் எனக்கு செரியா தெரியல ஆ கரெ செரியா சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்குற
நிச்சயமா இப்ப நம்ப முன்னோர்கள்லா வந்துட்டு நம்ம தமிழர்களுக்குனு தனி மரபு இருந்துருக்கு நம்ப பெரியவங்களுமே சொல்லுவாங்கல்ல உதாரணமா பாத்தீங்கனா காலைலே எழுந்தருச்சோன வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடணுங்கிறது அது நம்ளோட மரபுல ஒன்னாவே நம்ம இந்த காலோ வரைக்கு பண்ணிட்டு இருக்கோ இல்லயா
ஆமா தண்ணி தெளிக்கிறது சாணம் கரைச்சிதா தெளிக்கிற பழக்கோ அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி அ விஷ கிருமிகள் விஷ பூச்சிகள் எல்லா வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க விடாம தடுக்கறதுக்காக முன்னோர்கள் ஏற்படுத்துன ஒரு பழக்கோ அந்த மரபு வந்து இப்ப இல்ல அது உண்மதான
அது உண்மதா அதே மாதிரி வந்துட்டு நம்ப கா நம்ம ஏதாது நாள் கெழமைகள்லலா பாத்துட்டீங்கனா நல்ல நாள்ல எல்லா பாத்திட்டீங்கனா வீட்ல மஞ்சள் தண்ணீர்ல வேப்பலைய அரச்சு தெளிப்பாங்கல்ல அது கூட வந்து ஒரு கிருமி நாாசினியாதான பண்ணிருக்காங்க அது மரபா இருந்தாலு ஒரு அறிவியல் சார்ந்த கிருமிநாசினி தான அது
ஆமா நீங்க சொல்றது பல முன்னோர்கள் வந்து செஞ் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து அறிவியல் நுட்பம் இருந்திருக்கு அது வந்து இப்ப உள்ளவங்க வந்து அத புரிஞ்சுகிட்டு அத வந்து அ ஒரு தெளிவுபடுத்துறாங்க ஓ இந்த விஷயத்துனால இவ் இவ்ளோ ஒரு தற்காப்பு முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கு அப்டிங்கறத இப்ப உள்ள விஞ்ஞானிகள் வந்து கண்டுபுடிக்கிறாங்க ஆனா நம்ளுக்கு இந்த விஷயங்கள்லா தெரியாது எல்லாரு செய்றாங்க நம்மளு செஞ்சோ நம்ம தாத்தா பாட்டி செய்ய சொன்னாங்க அம்மா அப்பா செய்ய சொன்னாங்க நம்ம செய்யுறோ
ஆனா செஞ்சாலுமே பரவால்லங்குற தாங்க இப்பலா இருக்கு நறைய பேர் அந்த மரபுகள கூட கைவிட்டுட்டாங்க அதே மாதிரி நம்பளோட தமிழர்க்குனு உள்ள பொதுவான மரபுன்னு பாத்தீங்கனா விருந் விருந்தோம்பல் தான வீட்டுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ முன்னாடில்லா வந்து ட்டாங்கனா ஒரு சாலைல வந்து டு ஒரு முகவரி விசாரிக்க வர்றவங்களா இருந்தா கூட வந்துட்டாங்கனா ஓ தண்ணி குடிங்க எவ்ளோ தூரத்துல இருந்து வறீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தண்ணி குடிக்கிறீங்ளானு நம்ம கேப்போம்ல
ஆமா அந்த ஒரு பழக்கமே இப்ப இருக்க மாட்டது வா வாங்கன் சொல்றதே நறைய பேரு செய்ய மாட்றாங்க ரெண்டாவது இவங்க ஏ வராங்க அந்த விருந்தாளியா வரவங்கள எதுக்காக வரணு அப்டிங்கிற மாரி ஒரு ஆ கேள்விக்குறிகள் அப்டின் ஆ ஆயிடுது இப்ப உள்ள காலகட்டத்துல இருக்குற மனிதர்களோட பழக்க வழக்கங்கள்லாம்
நம்ம தமிழர் மரபுன்னு சொன்னாலும் பண்பாடுன்னு சொன்னாலும் விருந்தினர்ந்து வந்தாங்கன்னா அவங்க வாசல்ல போய் நின்னுதான் நம்ம வரவேற்கணுமா ப்ப நெருங்குன உறவினர் ளே இருக்காங்கனாலு வீட்டுக்கு அவங்க வரட்டு நம்ப வீட்டுகுள்ள உக்காந்துட்டு வாங்கன் கூப்டக்கூடாதா நம்ப வாசல்ல போயி அவங்கள வரவேற்று வீட்டுக்கு அழச்சு வந்து உக்கார வைக்கணு தண்ணி குடுக்கணு அதுக்கப்பறந் தா நம்ப டீ காப்பில்லா குடுக்கறது அந்த மாதிரி விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எலையில உணவு போட்டு அவங்க சாப்ட்டதுக்கு அப்புறந் தா நம்ப சாப்பிடணு அப்படி எல்லா ஒரு மரபு இருந்துச்சுல்ல நமக்கு முன்னாடி
ஆமா நீங்க சொல்ற மாரி விருந்தினர்கள் வந்து வாசல் தோறும் போய் அழச்சிட்டு வர்றது மாரி அவங்க கிளம்புறப்பயு நம்ம வந்து வாசல் கதவோ இல்ல வாசல் கேட்டு இப்ப வேலி எல்லா வச்சு அடச்சிருப்பாங்க அந்த வா சாலை வரைக்கும் போய் நம்ப வழி அனுப்புறதான் சிறந்த மரபு அப்டின்னு சொல்றாங்க அவங்கதா கிளம்புறாங்களே நம்ம எதுக்கு அவங்க பின்னாடியே போகணு அவுங்க வாட்டுல போறாங்க அப்படின்னு நம்ம இந்த பக்க கொல்ல பக்கமோ இல்ல வேற வேலய பாத்துட்டு நம்ம இருந்தோம்னா வந்த விருந்தினர்கள் வந்து நம்மள கவனிக்கவே இல்லையே நம்ப போறோன்னு சொல்றோ நம்ள கண்டுக்காமயே இருக்காங்ன்னுட்டு அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வரும் இப்ப உள்ளவங்க யாருமே அத கடபிடிக்க மாட்றாங்க ஆ வாசல் வரைக்கும் போயி நீ
ரொம்ப சரியா சொன்னீங்க அதே மாதிரி நம்ப மரபு நம்ப முன் னோர்கள் எல்லா நம்ம அம்மாலா கூட நம்ம சொல்லியிருப்பாங்க பொழுதுபோன நேரத்துல வந்துட்டு கதவு அடைச்சு வக்காதன்னு அது அம்மா சொல்றாங்கன்னா நா வந்து தப்பா புரிஞ்சுட்டே ஆனா இப்பதா தெரியுது அவங்க சொல்றதுல உள்ள நல்ல காரண என்னன்னா பொழுதுபோன நேரத்துல நம்ம வந்து கொல்லை குடி காடுகள் எல்லா இருந்திருக்கு அங்க உள்ள பூச்சிகள் எல்லா வீட்டுக்கு வந்துடும்ங்கற க்காக தா அதவந்து நம்மள்ட்ட ஒரு மர பாவே சொல்லி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்துறகூடாதுங்கிறதுக்காக கதவு சாத்தணு அப்டின்னு இப்பதா நா புரிஞ்சுகிட்டே
ஆமா அதுல ஒரு அறிவியல் உண்மை இருக்கு ஏன்னா அந்த பூச்சிக்களுக்கெல்லாம் இருட்டா போற நேரத்துல அ கண்ணு தெரியாம போய்டுமா அப்ப வந்து நம்ம வீட்ல எல்லா வந்து வெளக்கு வெளிச்சமோ இல்ல லைட்டு வெளிச்சமோ இருக்கிறப்ப அது பகல் மாரிதானே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்ச இருக்குன்னு நம்மளுக்கு தெரியு ஆனா பூச்சிகளுக்கு என்ன தெரியு ஓ அந்த இடம் வந்து வெளிச்சமா இருக்கு அது வந்து பகல் போல அந்த எடத்துல போனா இன்னு அதுகளுக்கு உணவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேடி நம்ம வீட்டுக்குள்ள வந்து ருவாங்களா அதனால தா அந்த பொழுது போன நேரத்துல கொல்ல கதவ சாத்தி வை வைக்கணும் ஜன்னல் எல்லா சாத்தி வைக்கணுன் சொல்றது இதனாலதா
அதே மாதிரி நம்ப அம்மா எல்லா சொல்லிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராத்திரில துணி துவைக்க கூடாதுன்னு அத ஒரு மரபு ராத்திரில துணி தொவச்சா வந்துட்டு செல்வம் போயிடு அப்டி எல்லா சொன்னாங்க எனக்கு அப்ப வந்து அது மூட நம்பிக்கையா தெரிஞ்சது நா சிரிச்சே அப்புறந் தா அதுல இருக்கற அறிவியல் உண்மை தெரிஞ்சது இரவுல துணி தொவைக்கும் போது அதுல இருக்க கறைகள் ல்லா தெரியாது அதுல இல்ல நம்ம வந்து அந்த காலத்துல வந்துட்டு விளக்கு வெளிச்சந் தான இருக்கு அதுல வந்து நா பைக்குள்ள ஏதாது பணமெல்லா வச்சிருந்தம்னா தெரியாது இந்த மாரி காரணத்துக் இல்ல சாயம் போற டிரெஸ்சு இதெல்லானா நம்ம இப்ப எதுல சாயம் போதுன்னு தெரியாம எல்லாத்தையு ஒன்னா போட்டு தொவைச்சிடுவோ இது தெரியணுங்கறதுக்காக தா நம்மள பகல்ல துணி தொவச்சிருக்கா சொல்லிருக்காங்கற மரபு தெரியாமயே அத மூட நம்பிக்கைன்னு கிண்டல் அடிச்சுட்ட
ஆமா நீங்க சொல்றது சரிதா ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா ஆ சிறந்தது அப்படிங்கற மாரிதா நம்மளோட பெரியவர்கள் சொல்லிருக் காங்க ஆஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து து அதாவது கரண்ட் போயிட்டு ஆஹ் நம்ம சாப்டுட்டு இருப்போ டக்குனு கரண்டு போயிட்டுனா சாப்ட க்க கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க கேட்டா வந்து பேய் உக்காந்துருக்கும் என்னமோ நீ சாப்ட மாட்ட உன் ஒடம்புல அந்த சாப்பாடு வந்து உனக்கு போகாது பேய்க்கு போகு அப்டின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா
ஆமா எனக்கு ஆனா நம்ம எனக்கு இப்பதா புரிஞ்சுது நம்ம முன்னோர்கள் எல்லா நம்மள சாதாரணமா சொன்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோ அதனால நம்மள பயமுறுத்துறதுக்காக இந்த மாரி சொல்லியிருக்காங்க அவுங்களோ டம் எண்ணோ வந்து நம்மள பயமுறுத் தனு கெடையாது நமக்கு நல்ல விஷயத்த புகுத்தணுனு தா சொல்லியிருக்காங்க அது என்ன காரணத்துனால சொல்லுவாங்க
அந்த இருட்டு நேரத்துல வந்து நம்ம சாப்புறப்ப ஏதாவது பூச்சிகளோ இல்ல ஏதாவது நம்ம சாப்பாட்டுல இருந்ததுனா அது தெரியாம நம்ம சேத்து சாப்ட்ருவோ அது தடுக்குறதுக்காக தா கரண்டு போயிட்டு அப்டின்னா வெளக்கு ஏத்துனதுக்கு அப்பறோதா சாப்டணு அது வரைக்கு சாப்ட கூடாது அப்டினு சொல்லுவாங்க
பாத்தீங்களா நவம்பர் சொல்லுங்க
அ இன்னொரு ஒரு விஷ்யோ சொல்லுவாங்கள மரத்துக்கு கீழ படுக்கக்கூடாது நைட்ல
ஆமா அதுல இருக்க அறிவியல் உண்மை எனக்கு ரொம்பவே லேட்டா தா தெரிஞ்சுது ஆனா வந்துட் ட்டு மரங்கள் வந்துட்டு அதுவு புளிய மரம் இந்த மாதிரி மரங்கள்ல்லா வந்துட்டு புளிய மரம் வேப்ப மரனா கார்பன் டை ஆக்சைட வந்து அதிகமா வெளியிட்டதுனா அத நம்மளு சுவாசிக்க போது நமக்கு மூச்சு தெணறல் ஏற்படும் அப்டின்னுங்க காரணத்துகாகதா சொல்லிருக்காங்கனு எனக்கு லேட்டாதா தெரிஞ்சுது அதான உண்ம
அதுதா உண்ம அந்த மூச்சு தெணறல் மாரி வந்து பேய் ஏ ஏதோ ஒரு பூதம் நம்ம மேல ஏறி ஒக்காந்து அமுக்கிற மாதிரி இருக்கு அதுனாலதா வந்து இரவு நேரங்கள்ல வந்து மரத்தடின் கீழ படுக்க கூடாதுனு சொல்லுவாங்க அதாவது இரவு நேரத் த்துலதா அந்த மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைட அதிகமா வெளியிடுமா அதுனால தா நம்ப இரவு நேரத்துல படுக்கக் கூடாது அப்டினு சொல்லுவாங்க
நம்மளோட மரபுகள் அ நம்மளோட மரபுகள் ஒன் ஒன்லயுமே எவ் வோள அறிவியல் உண்மைகள்லா இருந்துருக்குனே இன்னைக்கி இப்ப நெனச்சு பாக்க அதெல்லா நம்ம கிண்டலா மட்டுமே பாத்துடோ உன்னொரு விஷயோ பாத்தீங்கனா இந்த ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்கல உங் கல் நேரத்திலல்லா மாடு பிடிக்கிறாங்கல்ல அதுல வந்து ரிங்களா அது நம்ம பாரம்பரியமா அன்றிலிருந்து இன்று வரைக்கு செஞ்சிருக்கோ அதுல எவ்ளோ வீரோ ஒழிஞ்சிருக்கு அந்த மா பசுக்களுக்கு அந்த காளைகளுக்கு நம்ம மதிப்பு குடுக்குறாங்க அது ஒரு ஆண்மகனின் வீரத்த வெளிப்படுத்தறதாவு இருக்கு இதெல்லா நம்மளோட மரபுகல்லா ரொம்பவே ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல
ஆமா அறிவியல் ரீதியா சொல்லப்போனா அடுத்து மருத்துவ துறை சார்ந்துமே இந்த பெரியவர்கள்லா சொல்லியிருக்காங்க ஆலமரோ அரச மரமு வேப்பமரமு சேர்ந்து இருக்கு தெரியுமா
ஆமா அதுக்கெல்லா கூட கல்யாணமிலா கூட பண்ணி வச்சுட்ருப்பாங்க
கல்யாணம் பண்ணி வப்பாங்க அது எதுக்காக அந்த எடத்துல வந்து மக்கள் கூட்டத்த சேர்க்கிறாங்க அப்டினா அந்த அரச மரமு வேப்பமரத்தில இருந்தும் ஒரு அதி திகமான ஒரு ஆக்சிஷன் வந்து வெளிப்பாடு வருமா வெளிவருமா அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை ப நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்டிங்கறதுக்காகதா அந்த அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணோ பண்ற மாரியு அப்பறோ கொழந்த இல்லாதவங்க அரச மரத்த சுத்துனா கொழந்த பொறக்கு அப்டினு சொல்றதலா ஒரு அ அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையா இருக் கு அதுலயு வந்து அறிவியல் ஏதோ ஒரு சார்ந்து இருக்குங்கறதுனாலதா நா தெரிஞ்சுருக்கே
நிச்சயமா பல விஷயங்கள் பாக்கும்போது நமக்கு ஆச்சரியமாவு இருக்கு நம்ம மரபுகள்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்குங்குறது நம்ம பேச பேச எனக்கு தெரிந்தது மட்டு இல்லாம தெரியாதது இருந்துது அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுவாங்கல்ல அதுலயுமே வந்துட்டு என்னனா வந்துட்டு நம்ம சாதாரணது ஒரு விழாவா பாக்காம அது பொதுவானது நம்மோ வந்துட்டு தண்ணீர் வருதுல புதிதாக வரும் தண்ணீர வந்துட்டு அந்த நீர வரவேக்கிறதுக்கான விழாவாதா அத நம்ம பாக்கணு அதுதா நம்மளோட மரபுனு சொல்றாங்க தண்ணீக்கும் மதிப்பு குடுக்கணு அப்டிங்கறது நம்ம முன்னோரோட மரபா இருந்துருக்கு இல்லயா
கண்டிப்பா அதோட உண்மை சொல்றே அது எப்டினா அந்த நேரத்துல மஞ்சள்ல்லா அதிகமா பூசி குளிப்பாங்க தெரியுமா அது எதுக்காக அப்டினா அ மஞ்சுளா மஞ்சள் தா அதிகமா அதுல பயன்படுத்துவாங்க அந்த ஆடிப்பெருக்கு நிகழ் சில
ஆமா ஏன்னா புதிதா வர்ற அ கவனிச்சிருக்க அதுல உள்ள உண்ம எனக்குமே லேட் ட்ட தா தெரிஞ்சிது ஏனா புதிதா வர்ர தண்ணில வந்துட்டு பல கிருமிகளு சேந்து வரு அதுல கிருமி நாசினியா இருக்குணுன் தா மஞ்சள் கூட பயன்படுத்திருக்காங்க அப்டிதான
ஆமா அது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம உண்ம்யான விஷ்யொ இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல வந்து தண்ணீர் வந்து முன்னடியே வந்துருது அதாவ்து இந்த ஆடிப்பெருக்கு அ அந்த சு அந்த க அந்த விழாவுக்கு முன்னடியே வந்துருது ஆனா நம்ப முன்னோர்கல்லா இருக்குறப்ப அந்த ஆடி பெருக்குங்குற நியாள்ல மட்டுந்தா தண்ணீர் வருமோ அப்புடிங்கிற மாரி எனக்கு தோணிருக்கு தோணுது நீங்க சொல்றது
ஆமா அந்த நாள்ல தா தொடங்க ஆரம்மிக்கு அடுத்து பாத்தீங்ன்னா நம்ள மரபுகளோட உன்னோன்னா வந்துட்டு பொங்கல் பண்டிகைக்கு கூட சூரியனதா வழிபட்றாங்க பத்தீங்ளா நம்புளோட இயற்கிய வழிபட்றது நம்ளோட மரபாவே இருந்திருக்கு சூரியனுக்கு தா வந்துட்டு அந்த படச்ச உணவ வந்துட்டு முதல்ல வச்சு வழிபாடு நடத் திட்டுதா நம்ப வீட்டுக்குள்ள வந்தே வச்சு ஒரு வழிபாடு நடத்துவாங்க அப்டிதான
ஆமா அது வந்து ஊன உழவர திருநாள் அறுவடைக்காக சூரியன் கு படையல் போட்றது அப் பீன சொல்லுவாங்க இப்பலா பெரும்பாலும் எங்க அது மாரி செய்யிறாங்க சொல்லுங்க எல்லாமே நவீன காலமாருக்குறதுனால ரொம்ப சாதார்ணமா செஞ்சுட்டு சூரியனுக்குலா காட் ட்றது கடைது வீட்ல சாமி மாடத்துக்கு முன்னடி வச்சி சாமிக்கி படையல் போட்ற மாரி போட்டுட்டு பொயிற்றாங்க அது ஒரு ஃபெஸ்டிவல் அது வந்து ஒர் ப்ரேவ் ஒரு அதுவ
கொண்டாட்டமா தா பாக்க போடுது சரியா சொன்னீங்க அது ஒரு கொண்டாட்டமா தா பாக்க போடுது இப்பெல்ல அது ஒரு நம்ம மரபா யார் பாக்குறதே கடையாது நா நெனக்கிற
ஆமா காலைல ஆரமிச்சி ய சாய்ந்தரொ ஆயிடு அந்த பொங்கல் வச்சு நம்ப சாப்ட்டு எல்லாமே முடிக்கிறதுக்கு ஆனா இப்ப ஒரு ஒரு மணி நேர்த்து வேலைலே முடிச்சிட்டு அந் அந்த நாள வந்து வேற விதமா கொண்டாட்றாங்க
பொங்கல்ன்னு சொன்னனதா எனக்கு உன்னொரு விஷ்யொ ஞாபொக் வந்துது பொங்கல் பண்டிகைக்கு முன்னடி நம்ப வீடு சுத்த பண்ணுவோ இல்லியா அது மந்த மரபுல இருக்கிற உண்ம என்னனா பொங்கல் வந்து நமுக்கு ஜனவரி மாதத்துல வரு ஆனா அந்த அதுக்கு முன்னாடி மாதங்கள்லா பாத்தீங்கனா பனிக்கால பனிக்கலத்துல எல்லா துணிகள்லயுமே ஈரம் சார்ந்து இந்த துணிகள்லா வந்துட்டு பூஞ்சை மாதுரி புடிச்சிருக்கு இல்ல துணிகள்ல ஒரு வாட வரு அது இப்ப பொங்கல் வரம்போது அப்பதா சூரிய வெளிலா அதிகமா பட்டு நல்லா வெய்யில் வர்ற காலோ அதினாலதா என்ன பண்ணுவாங்கன்னா வீடு அசுத்தமாருக் குன்ட்டு அந்தி அனைத்து துணிகளையுமே தொவச்சி போடுவாங்க பாத்துருக்கீங்ளா
ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா மார்கழி மாசத்துல வந்து குளிர்காலோ நம்மளுக்கே ரொம்ப சோர்வா இருக்கு ஒடம்பு
அந்த துணிகளு வந்துட்டு ஒரு வாடே வரு
ஆமா அதிகமான நோய் கிருமிகள்லா த நம்ப வீட்டுக்குள்ளே இருக்கு நம்ம சுத்தம் பண்ணாம இருந்துட்டோ அப்டினா அது வந்து பெரிய ப அதிகமா வளந்துரு அத வந்து சுத்தம் பண்ணி அ வெயில்ல காய வச்சி நம்ப வீட்ட சுத்தம் பண்றதே ஒரு மரபுதா அது ஒரு அறிவியல் சார்ந்த உரு உண்மையு இருக் கதுல
சரியா சொன்னீங்க நம்ப மரபுகள நம்ப அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் குடுக்குணுங்குறதா என்னோட நோக்கோ நீங்களு முயற்சி பண்ணுங்க நிச்சியமா மீண்டும் ஒரு முறை பேசுவோ